கேக்குது இந்த இப்பதா சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கே நீ சாப்டியா விட்டு வாய் ஒழுங்கா கேக்கல
ஆம்
முடியா வருந்ச்சில்ல
என்னது
நீ சொல்லல
ஒன்னுமே கேக்கல
விட்டு விட்டு கேக்குது
சொல்லு
ஆமா ஆமா
தவறிட்டாக
ஆமா சொன்னாச்சி அப்பா சொன்னிச்சி
அதா இங்கித வா
ஆ அது போயிட்டு வந்தீடா
ம் இதா போயிட்டு வந்தோ சரி உன்கிட்ட சொல்லலங்கி நிச்ச அம்மா சேரி அதா சொல்லுவோன் ஃபோன் பண்ணனே
ம் நேத்து நைட்டு அப்பாவுக்கு கால் பண்ணியிருந்தே அப்பா சொல்லிச்சே ஆமா அவுங்களுக்கு ஒரு எண்பது வயசுகிட்ட இருக்குமா
ஆமா எம்பதுக்கு மேலே இருக்கு
ம் முடியாம இருந்தா கொஞ்ச நாளு
ஆமா அங்க போனா அதுல்லா சுத்தமாவே இல்லாம இருந்துச்சி
ம்
இருக்கே அடின்னுட்டு சும்மா அங்கனுக்குல்ல உக்காந்துட்டு எல்லா வந்தருந்துச்சி பாத்தே பாத்துட்டு பேசிட்டு வந்துட்டே நா ஆறு மண நேரத்துல வந்துட்டே வந்துட்டு குளிச்சிட்டு
ம் இதெல்லா முக்கியமா நீ எதுக்கு போன ம்
எங்க வீட்ல இருந்து யாருமேவல்ல
ம்
எல்லாரு ஐயாக்கு முடிலன்னு இன்னிக்கு பெறந்தநாளு யாரு போ சொல்லல அப்ப அம்மைய பாக்கல இல்ல நானே இன்னிக்கு அம்மைய பாக்க வருவோனு நெனச்சிக்கிட்டு தா இருந்தே சேரி அப்பிடிங்கரக்கல்லா வந்து அட்டன பண்ணிட்டு அம்மைய பாத்து போவோன்ட்டு வந்தே
சேர் சேரி இதுக்கெல்லா போணுனு அவசியம்ல நீ
கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருக்கில ட அதத்தா சொன்னே நா ஆம்மைய பாகணு போயிட்டு அப்டியேவரே அப்டின்னு சொல்லிட்டு தா வந்தே
ஆ நா இப்பதா ஜிம்ட் சாப்ட்டுட்டு உக்காந்ருக்கே ம் நீ சாப்டியா
இந்த இப்பதா சாப்பாடு அம்மா எதுவு செய்யல ஆட்ர் பண்ணு ஆர்டர் பண்ணி, ம் ஆமா சிக்கன் ஃப்ரைடு ரைஸ் ஆ ஆ அது என்னது காளான் ரைஸும் ஆர்டரு பண்ணா அப்பா அந்தா வரேன்னுச்சு அங்க வரையு போயிருக்கு அப்பா இந்தா வரே
சேரி சேரி இன்னைக்கு பேங்க் போலயா அப்பா
இன்னைக்கி லீவ் போலயே
இன்னைக்கு என்ன
இன்னைக்கு லீவா எல்லாருக்குமே லீவா ஆ எல்லாத்துக்குமே லீவா கவர்மெண்ட் லீவ் மாதிரிதா அதையு
ஓ
ம் அப்புறோ என்ன பண்றீங்க உங்க வேலையெல்லா எப்டி போய்கிட்ருக்கு
ம் நல்லா போயிட்டு இருக்கு இப்பதா
ம் சேரி சேரி ஜாதகம்தா எழுத குடுத்தம்ல அப்பாட்ட கேட்டே வாங்கிட்டியலா அப்பான்னு கேட்டே அது இன்னு வாங்கலன்னு சொல்லுது அவ லேட்டாக்கிட்டே இருக்கா போல
ஒரு ஜாதகத்த எழுத இவ்ளோ நாளா க்குவாங்களா எவ்ளோ நாளா எழுதுறா ஆமா, ஒரு ஜாதகத்துக்கு எவ்ளோ கேட்டாங்க
ஆ ஐநூறு ரூவா கேட்டாங்ளா இங்க
இங்க ஐநூறுபாயா சேரி சேரி சிம்ம வாங்கும்போது என்ன சொன்னாரு
ஆயிர ரூவா கேட்டாரு அவரு
இல்ல நீ வாங்கிட்டு வருமோது என்ன சொன்னாரு வேண்டா எழுத வேண்டானு சொன்னதுக்கு
எழுத வேண்டானு நா சொல்லல நாம்ம சொன்னா நம்ப மாட் ட்டாக வீட்ல இருந்து வர சொல்றாயா அவரே வந்து பேசிக்கிட்டு நா இங்க வர சொ ல்றேன்ட்டுதா வாங்கிட்டு வந்தே
சேரி அப்டி சொல்லி தப்பிச்சி வந்ட்ட
ஆமா வேற என்ன பண்றது‌ அவ எழுத வேணானு சொல்ல முடியுமா அந்த மாரிதா சொன்னே அவர் வந்து நூத்தம்பதுரூபா குடுத்துருந்தே அட்வான்ஸ்க்கு சேரி அதெல்லா வாங்க வேண்டா பெரிய மனுசனா இருக்காரு எதுவு சாபம்கீபம் விட்றப்போறாருனு அந்த ஜாதத்த வாங்கன அன்னைக்கே விட்டுட்டு வந்துட்டே
ஆமா எதுக்கு தேவையில்லாம ம் நீ வந்து வர சொல் றோன்னுதான சொன்ன அதனால
அதா அதா அப்டின்னு சொல்லிட்டு வந்தே, என்ன இன்னு வரலன்னு நெனைச்சிருப்பாரு நெனப்பாரு
ம் சேரி ‌ நல்லா பாப்பாரு அவரும்
அதா ஏ இப்டி சொன்னாருன்னே எனக்கே தெர்ல
இவர் எழுத கொடுத்தவரு எப்படி எழுதுறாருன்னு பாப்போ ம் இல்ல ஒவ்வொரு ஜோசியக்காரரு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரிதா இருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க வாக்கிய பஞ்சாங்கத்துலைவு பாப்பாங்க ஒருத்தவங்க திருத்தங்க திருக்கணித பஞ்சாங்கபடி பாப் பாங்க அது வந்து ஒவ்வொரு ஜோசிக்காரும் ஒவ்வொரு மாரி பாப்பாங்க
எப்படி பாத்தாலு அந்த நேரத்துக்கே என்ன ராசி நட்சத்திரங்கிறது வேற வேறயாவா இருக்கு
ஆமா திருக்கணித பஞ்சாங்கபடி ஒரு மணி நேரம் முன்ன பின்ன வரு அந்த மாரிலா இருக்கு
ஓ செரி செரி செரி
திருக்கணித பஞ்சாங்க படி கிரகங்களே வந்து ஒரு கட்ட மாறி மாறி வரும் நீ வேற
ம் வெலங்கிடும்
இங்கயெல்லா அப்டி தா வாக்கி வாக்கியே பெட் வாக்கிய பஞ்சாங்கபடி சனி வந்து மகரத்துல இருக்கு திருக்கணித பஞ்சாங்க படி சனி வந்து கும்பத்துல இருக்கு நான் எந்த ஜாதகத்த எடுத்துட்டு போக எனக்கு நாலாம் எடமா அஞ்சா எடமா தெரியாது ஆ அதுதான் அதுனாலதா நா விட்டுட்டே ஆ ஆமா அதனாலதா நா விட்டுட்டே செரி ஓகே நமக்கு எந்த பிரச்சனை இல்ல எல்லா அதோட வீட்ல தான் இருக்காரு அப்டின்னு தத்து நான் வந்து கண்டுக்கல அத ஒவ்வொன்னும் இந்த மாதிரி மாறும் அது ஒவ்வொரு ஜோசியகாரங்க இதெல்லாம் வந்து பாப்பாங்க இப்ப நீ குடுத்துருக்க விவசாயிக்காராமங்க எப்டி பாக்கறான்னு பாப்போம் ம்
அதான் அப்ப தான் அங்கே போகாத அப்பா வெயிலா இருக்கு வாங்கன்னு சொன்னா என்ன கிட்டக்கிட்ட வேற்வேல அங்கே ஏன்னு அங்கே போய் நிக்கிது
ம் எதுக்கு இல் வெயில்ல தூக்கிட்ட அள இல்லையா
அதான் எடுத்துட்டாங்க அதுக்குதான் அங்க வரையும் போகாதையே வாங்கக்வீட்டுக்குன்னு சொன்னா கேட்காம அங்கே வரைக்கும் போயிட்டு வருது மயானம் வரைக்கும் போயிட்டு வருது
ஓ
செரியான வெயிலு முடியாதுல்ல சொன்னா கேக்க மாட்டேங்குது ஆ அவன் நினப்பே அவன் தான் காது வலிக்குதுன்னு ரொம்ப வலிக்குது வலிங்குதுங்க இன்னும் செரியா வரல அவனுக்கு
ம் ம்
ம் அந்த மருந்து குடு போட்டுட்டு துடிச்சிட்டானா ரொம்ப வழியால கண்ணீர் வந்துருச்சா ஆ ஆ இன்னும் வழி செரியா வர்லாயா மூஞ்சியே செரியில்ல அவனுக்கு
இல்ல அன்னைக்கு நல்லாதான் படுத்து தூங்குனா என் பக்கத்துல தான் கா படுத்து தூங்குனா
ம் இல்ல நரம்பு உள்ளக்குள்ள வீங்கி இருக்கா ஏர்பர்ட்ஸே ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவானா என்னன்னு தெர்ல
ம் அய்யயோ என்னனு தெர்லயே
ம் அல்ல டாக்டருகிட்டயே காமிச்சாச்சு நம்ம பாண்டியராஜு டாக்டரு இங்க இருக்காருல்ல கண்ணு காது மூக்கு பாக்குற டாக்டர்
ஆமா ஆமா அவர் என்ன சொன்னாரு
அவர்தான் கா நரம்பு லேசா பொடைச்சிருக்கு
ம்
அப்டின்னு சொிட்டு அதனால மருந்து மாத்திர எல்லா குடுத்திருக்காரு
செரி செரி எத்தன் நாள்ல செரியகுமா
அதெல்லா சொல்ல மூணு நாளைக்கு மருந்து மாத்திர எழுதி கொடுத்துருக்காரு வாங்கினு வந்திருக்கேன்
சாப்பிட்டானா இது இல்லைய இன் மாத்திரே சாப்பிட மாட்டா
இல்ல இல்ல இல்ல சப்புறா வலிக்குதுயில்ல சாப்பிடுதா இருக்கியா இன்னைக்காலைல நான் வந்து பாத்தேன்ல நான் வந்தப்ப சாப் ட்டு அப்பதான் முடிச்சிருந்தேன் மாத்திரையை கொண்டாமான்னு சொல்லி அம்மாட கேட்டன் அம்மா குடுத்துச்சு போட்டா பிள்ளைக்கு அந்த அளவுக்கு வலி இருக்குது ஆ மா வேற வலி இல்லல
நரம்பு வீங்கிருக்குன்னா டெய்லி நல்லெய்ய வேனா ஊத்தி தூங்க சொல்லு
அதுக்குதான் இந்த டிரராப் குடுத்துருக்காரு அப்புறம் அதான் உத்தரல
ம் செரி செரி செர் பா்ப்போம் நாலு நாளைக்கு பா்போம்
ஆ இல்ல தனாக்காதான் மறுபடியும் இன்னைகால போன் பண்ணுச்சு போன் பன்னி அத கடைக்கு கடைக்கு ஆளு வேணும் வரியா பொண்ணு வந்தது திருப்பி வல்லன்ருச்சான்
உம் செரி நீ போயனா போ வீட்டுல என்ன சொன்னாங்க
இன்னும் கேட்கவே இல்லல
உன்ன யோகா கிளாஸ் போ சொன்னா போ மாட்ற
அதுக்கெல்லாம் காசு கொடுக்கணுல யோகா கிளாஸுக்கு அந்த அண்ணன் அன்னைக்கு காடு கொடுத்தாரு விஸ்ட் கார்டு கொடுத்தாரு ஆ அண்ணைக் வாங்கினேன் எவ்வளண்ண பீஸ்ன்னு கேட்டேன் நான் மாரியமமா ரெண்டு தானே அவரு அவர் சொன்னாரு நீ வா அதெல்லாம் பாத்தக்கலாம் காசெல்லாம் கிடையாது வா அப்படின்னு சொன்னாரு
அப்ரோ என்ன சும்மா தானே போயிட்டு வா
ண்ண கொஞ்சோ வலிற கேசு அதனாலதா யோசிச்சு கே்கேன்
அந்தண்ணந்தே அங்க இருப்பாங்கன்னு தெரியாதுக்கா நறைய பேர் லேடிஸ் இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்கல்ல நீ டைமிங்க நீ போனாதான் அங்க எப்படி இருக்குன்னு தெரியும் போகாமே வந்து யோிச்சுக்குன்னா என்ன சொண்ற
போய் பாக்கதான் போறேன் ம்
பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இருக்கு லேடிஸ் கொக்குறாங்களா எந்த டைமிங்ல அவங்க இருக்காங்க ஏனா
எக்சைஸ் எலாம் பண்றானே பட்டர்ஃப்ளைையே கால தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டர்ஃப்ளை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்ரோ இன்னும் சில எக்ஸசைஸ்லா செய்யற டெய்லிம செஞ்சுட்டுதான் இருக்க ஏனா இதுலல்லாம் நியூஸ் இதுல சொன்னாங்க ஆ வந்து உடற்பயிற்சி செய்யணும் நேரம் நல்லாதான் இருக்கு உடற்பயிற்சி செய்லனா வேற ஏதா பிரச்சன வருங்கனு
செரி செரி சே சரி பண்ணி இப்பல்லாம் வந்து உடம்ப பாத்துக்கிட்டாங்க உடம்பு நம்ம உடம்ப பாத்துக்கிட்டா உடம்ப நம்மளே பாத்துக்கோ
ஆமா ஆமா ஆமா திருப்பி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும்னா இப்போது கஷ்டப்பட்டுதான் ஆகணும்னு சொலமுத்தா அப்படிங்கிற என்ன எனக்கு இருக்கு நான் முன்னாடியே சென்சிட்டுதா இருந்த வந்து வயிறு வலினால தானே அப்ரோ விட்டுட இப்ப மறுபடியும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தைரியம் ஏத ஒரு காம நேரம் செய்வேன்னு வச்சுக்குவேன் ஏதாவது ஒன்னு கைய கால போட்டு ஆட்டிக்கிட்டு செஞ்சுக்கிட்டுதான் இரு ஆ ஆ ஆமா குளிச்சுட்டு வந்தோனே நைட்டியோட உக்காந்து செஞ்சுட்டு
சரி இந்த இருக்கு அந்த ஆள் வராங்க ஒருனிமிசோ இரு
ம் செர் செர் ஏ